ஆ சொல்லுங்க என்ன பண் ண்றீங்க
ஒண்ணு பண்ணல சார் இப்பதா எல்லா வேலையு முடிச்சுட்டு வரோ ஆ சாப்ட்டோ சார் நீங்க
ஆ நா சாப்டேங்க
ம்
ஓக்கே ஓக்கேங்க எல்லா
என்ன சார்?
எல்லா தூங்குறாங்களா? இல்ல என்ன பண்றாங்கனு கேட்டே
எல்லாரு தூங்கதா செய்வாங்க எனக்குதா தலையெழுத்து. அவங்களுக் தலையெழுத்தா. அவுங்க அவுங்கவுங்க வேலைய பாக்கதா செய்வாங்க நா மட்டுந்தா கிச்சனு உள்ளயு கட்டிட்டு அளணு. உம் சாப்ட்டு அந்த கிச்சன முடிச்சுட்டு வ இருந்தாலு அப்றோ பால் தேவ, தண்ணி தேவ, அது தேவ, இது தேவ.
ஹலோ
கேக்குதா சார்
ஆஹ் கேக்குதுங்க
உம் இவுங்க சீக்கிரமா சாப்ட்ருவாங்க. பா ப திரும்ப பால் தேவன்னுவாங்க. மறுபடியும் போய் சூடு பண்ணணு எடுத்துட் ட்டு வரணு. திரும்ப பிஸ்கேட் கேட்பாங்க. ஐயோயோ எப்படா அந்த கண்ணு அப்டீ தூங்கூன்னு பாத்துட்டே இருப்பே தூங்கிர்ச் எனக்கு ஹாப்பி. அப்றோ சார், நீங்க என்ன பண்ணீட்ருக்கீங்க?
நா என்னங்க பண்றே சும்மாதா வெளிய உட்காந்து பேசிட்டு இருக்கறே
ஓக்கே ஓக்கே வெளில விளையாட கொள்ளலா எடோ இருக்குமா?
ஆஹ் எடலாம் இருக்குங்க.
ஆஹ் ஆஹ் வேலி போட்ருப்பீங்களா? காம்பண்ட் செவு போட்ருப்பீங்ளா? உம் ம் ம் எங்க சொந்த வீடு ரொம்ப பெரிய வீடு டூ நாங்க வீட்டுக்குள்ளயேதா ஆட்டோலா ஓட் த கத்துக்குணு. அப்பனா பாத்துக்கோங்க
ஓஹோ.
உஹம் வீடு மட்டும் எப்டி சொல்றது. அது நல்லா பெருசா ஒரு ஓரமா கட்டியிருப்போம். காலி எடம். பாதி விட்டுருப்போம்.
ம்
காலி இடத்துல சுத்திஃபுல்லா மரோ.
ஆஹா.
வீட்ல இல்லாத மரமே கிடையாது. அ அந்த மாரி இருந்துச்சு. சைக்கிள் ஓட்னது ஆட்டோ ஓட்டக்கத்து. கத்துக்குனது எல்லமே வீட்ல தான் வீட்டுக்குள்ளே தான் ரோட்டுக்கு வர வேண்டிய வேலையே இருக்காது. டாக்கு உம் அப்ரோ. எல்லா பசங்களும் எங்கள தேடி எங்க வீட் வீட்ல தான் வந்து விளையாடுவாங்க.
அங்க ஆ ஆ
ம் எங்க வீட். ஆமா எங்க வீட்ல தான் எல்லாரும் விளையாட் றது கல்லங்கா விளையாட்றது. நொண்டி விளையாட்றது.
ம் ம்
அப்புறம் ஒரு பெரிய மரத்துல. நல்லா பெரிய ரோப் போட்டு ஊஞ்சல் கட்டியிருப்போம். ரெண்டு கட்டிருப். ப்போ ஆப்போசிட் ஆப்போசிட்டில அது விளையாட்றதுக்கும் பசங்கள் எல்லாம் வந்து விளையாடுவோம்.
செரிங்க
அந்த மாரி நல்லா பெரிய வீடு.
ஓ பரவாயில்லைங்க.
ம்.
ம்.
ஆனால் இப்போ ரெண்டல்ல இருக்கோ.
ஏ.
அம்மா வீட். வீட்ல அப்படி வசதியா இருந்தோம். இங்க இவங்க கூட கட்டிட்டு வந்தது. இவங்களுக்கு வந்து ஊர்ல இருக்கு எடோ
செரிங்க
அங்கலா எப்டி சொல்றது எல்லாத்துக்குமே வேலைக்கு படிப்புக்கு
ஆ
அதனால அங்க போல
செர் செரிங்க
ம் உங்க வீடோ அதே போல பெருசா இருக்குமான்னு கேக்கித
அந்த அளவுக்குலா பெருசா இருக்காதுங்க ரெண்டு ஃபேமிலி இருக்கலா ஃபியூச்சர்ல இப்பதான் இனிமே கட்டுறக்குதான் பிளான் போயட்ருக்கு ம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட அடுத்த அந்த வேலதா.
கிங்க
அதா கல்ஃபேம் தா போலான்ருக்கேங்க
உம் உம்
பார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்தா இருக்கே ம் ஆல்ரெடி இருக் க்குனால சேர் தெரிஞ்சது வச்சு
உம் எங்க வீட்லயு மாடெல்லா இருந்துத் ச்ட் உம் அம்மாவு அப்பாவு மாடெல்லா வச்சுருக் இருந்தாங்க கட வச்சிருந்தாங்க ஏங்கப் இப்போ பயங்கர பிசினஸ் மேன் சொல்லலா
ம் சூப்பருங்க ஆ
உம் அதுக்கப்றோ ஒரு ஸ்டேஜ்ல லாஸ் ஆயி
ஆ.
அப்பாக்கு வந்து டிரைவர் வேலதா தெரியு எடம் இருந்தத் நால மாடு வாங்கி விட்டாரு
செர் செரிங்க
அதேமாரி எடோ இருந்ததுனால கட வெக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சு கட வச்சாங்க
செரிங்க
ஆனா ஒரு ஆட்டோ வச்சிருந்தாரு ரெண்டு ஆட்டோ வச்சிருந்தாரு ஒன்னு இவர் ஓட்டுவாரு ஒன் இன்னு வெளிய வ வாடகைக்கு ஓட்ட விட்டுருந்தாரு
ஆஹ்
அதுலதா நாங்களா ஓட்ட கத்துக்குணு
சேர் சேரிங்க சூப்பருங்க உம்
ஆனா வெளில எதுக்கு அனுப்ப மாட்டார் கடக்கோ பொம் பொம்பள ப ங்ளு எதுக்கு வெளிய போமாட்டாரு இன்னு அனுப் ப்ப ருந்து எல்லாத்தயு தெரிய வச்சு வளத்துருந்தாருனா இன்னு நல்லாந்துருக்கு
கரெக்ட்டு தாங்க அப்பருக்க ஜென்ட்ரேஷன்ல பெரிவேக அப்டிதாங்க
உம் அதூல்லாம நாங்க இருந்த சொந்த வீடலருந்து வேற எங்க ரெண் எங்க ஒரு வீட் வீட்லதா நானு எங்க அக்காவு பொம்பல பொண்ணு மத்த எல்லார் வீட்லயு ஆம்பள ச வாங்க
ஆஹ்ஹ
ரெண்டாம்ள பசங்க மூணாம்பள பசங்க அந்த மாரி அதுக்கே முக்கா ஆசி ஒரு ஏஜ் வரிக்குந்தா அந் பசங்க வந்து விளியாடுறதுக்கு கொல்றதுக்கு அலோ பண்ணாரு உம் அதுக்கப்றோ வீட்டாண்ட வரக்குடாதுன் தொரத்தி அம்ச்சிருவாரு
ஹும் உம்
தெரு பக்கோ எதாது வேற ஏதாது ரெண் பசங்க வந்தா குட வரக்குடாது எதுக்கு நீங்க இந்த பக் வரீங்க வேற வழி இல்லியா ஹ அந்த பக்கோ போ அதெலா இப்ப நெனச்சினாங்க சொல்லிட்ருக்க எங்க அப்பா ரவுடி சொல்லா பண்ணிருக்காரு
ஆஹ் சேர் செரிங்க
உம் அதா சொல்றாரு இப்ப அப்டி பாதுகாத்ததுதுனால தானமா இன்னக்கி நல்லா இருக்கீங்க ம் ம் அதுன்ன உண்மதா ஏன்னா பொம்பள பசங்க வச்சிருக்கவங்களுக்குதா தெரியு அதனுடைய கஸ்
கரெட்டுதா கரெட்டுதா
கில்ல நம்ப்ளுக்கு தெரியில நம்ம பேசக்கூடாது
ஆமாங்க
அந்த காலத்துல யாரு கொத்தின் பொய்டக் கூடாது அப்டின்னு பாதுகாத்தாரு
ம் கரெட்டுதா அதே மாரி இப்பவு அதா அத உட அதிகமாகதா பாதுகாப்பா வெச்சிருக்கணு
அதுனா உண்மதா
இப்பதா அதிகமா இருக்கு அப்ப கூட அந்தளவுக்கு பெருசா எங்காவ்து ஒண்ணு கேள்விப்படுவாங்க இங் இப்பதா அதிகமாயிர் ச்சு
ம் ஆனா இந்த ஜென்ரேஷன்ல பொம்பள பச ங்கள வளக்குறது ரொம்ப கஸ்டொ அந்த காலத்துல வந்து பொம்பள பச ங்க அந்தளவுக்கு தைரியமா போகாதுங்க சுத்தாதுங்க வராதுங்க
ஆமாங்க ஆ இப்பொல்லா அசால்ட்டா வெளிய போறாங்க பச
ஆ பசங்க நைட்ல வெள்ல வர்றதுக்கு பயப்படுவானுங்க ஆனா இந்த பொம்பள பசங்க சுத்து எனக்கே நைட் பிரியாணி சாப்புண்ணோனு ரொம்ப நாள் ஆச ஆனா அவனுங்க எப்டி சொல்றது நா கேட்டு கேட்டே எங்க வீட்டுக்காருக்கிட் ட ஏங்க நைட் பிரியாணி சாப்புல்லா போலாங்க ஒரு நாளு அப்டின்னு ஆனா அவர் சொல்வாரு உனக் க்குதா வெளிய சாப்ட்டா புடிக்காதே நீ ஆட்ரு பண்ணுவ அதுல இது ஓட் ட அது ஓட்ட சொல்ட்டு வேணா சொல்லிடுவ அப்டின்லா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நாள் போய் பாத்தா பாய்ஸ உட கேர்ள்ஸ் அங்க அதிகமாருக்கு ங்க எனக்கு நைட்டு போறதுக்கு பயமா இருந் ச்சி பன்னெண்டு மணிக்கு இருந்தாலு புருசே கூட தா போறே இருந்தாலு பயமான்ச்சு ஆனா ங்க எவ்ளோ அசால்டாருக்காங்க
பொண்ணுங்க எல்லாம் கூட வீட்டுல அமைதியா இருந்துறாங்க போல பொண்ணுங்க அதிகமா வெளியே சுத்திட்டு இருக்காங்க
அதுனா உண்மதாங்க எல்லாரு எல்லார் மாரியு இருக் க மாட்டாங்கள அதான் இந்த ஊமையா இருக்குதுங்கலா நம்பவே கூடாது ஃபஸ்ட்டு கேக்குதா
ரொம்ப ரொம்ப கேக்குது கேக்குதுங்க
ம்
ம்
ஊம ஊர கெடுக்குனுவாங்கள அந்த மாரி
கரட்டுதா
உங்க வீட்ல உங்க தம்பி எப்டி நீங்க எப்டி
நான் கொஞ்ச சைலெட்டா ஆளுதா தம்பிதா கொஞ்ச வாய் பேசுவா அ இல்ல வீட்டுக்குள்ள ம் வெளில போனா நா வெளில போனானா பேசுவே வீட்ல கொஞ்ச சைலண்ட்டாக தா இருப்பே
ம் ம் பெரிய பிள்ளைங்க எல்லா அப்டிதானே ம் எங்க அக்கா கூட எங்களோட இருக்க வரைக்கு வாயே தொறக்க மாட்டா வருவா போவா படிப்பா உள்ள போவா அப்டியே சைலண்ட்டாருப்ப இருக்குற இடமே தெரியாது ஆனா கல்யாணாயி போனதுக்கப்ற அவ ஃபேமில அவ பேசுறத பாத் எங்களுக்கே ஆச்சிர்யமாருக்கு
அதா அதா
ம் உம்
ஆஹ் வீட்டுக்குல்ல சைலண்ட்டா தான் இருப்போம் வெளியிலலாம் போயிட்ச்சுன்னா அப்போபா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாவே நம்ம தனியா அது ஒரு எனர்ஜி மாரி வந்துரும் அப்ப நம்ம வாட்டுக்கு நம்ம நம்ம என்ன வேணா பேசிக்கலாம் என்ன வேணா பண்லாம்
ஃப்ரெண்ஸ் அதிகமோ
ஃப்ரெண்ஸ்சுகலா ஆ இருக்காங்க
உம் விட்டான்டேயெவா இல்ல படிச் ச்சடத்துலையா
இல்ல ஊரு உள்ளூருக்குள்ளேயேதான
ஆஹ் ஆஹ் செரி செரி
அறுவதுயெழுவது பேரு ஒரே குரூப்ப தான் இருக்கும்
உம்
உஹம்
அப்டே ஏதாவதொரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கூட படிச்ச ஏதாவதொரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாயி கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான
இங்க போய் கேர்ள்ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் வந்தாவே ஏன் வந்தாங்கன்னு எனக்கும் தெரியல இப்ப எதுக்கு போனாங்கனும் தெரியல ஹ்ம் ஆஹ் வெறுத்துருச்சுங்க என்னத்தப்போயி லவ்வு
ம் ஏன் லவ்ஃபெய்லியரா என்ன
ஹ ஆமாங்க எப் இவளுக பொண்ணுங்களா புடிங்கிட்டு போய்டுச்சு உ உ
ஒருத்தர்க்கு லவ்ஃபெய்லியராச்சினாலே ரொம்ப கஷ் இப்ப சார்
கஷ்டதாங்க இருந்தாலு இன்னாச்சு இவன் ஒரு பொண்ண செகண்ட் லவ் போயிட்ருந்தது போயிட்ருந்தது நல்லாதான் போயிட்டுருந்தது அவ என்ன சொன்னா அவங்க அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ரன்னிங் மேரேஜ் பண்ணிக்கலா அப்டினு சொன்னா நான் என்ன பண்ணே அவங்க வீட்டுலதா ஒத்துக்கல எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்கன்னு நான் வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே ஓகே பண்ணி வச்சுட்டேன் ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஒரு மூணு நாலு பொண்ணுங்க ஹா போட்டா அனுப்பிருந்தாங்க வீட்டில் அம்மா என்ன சொல்டாங்க இவன் லவ் பண்ட்யிருக்கான் வேணா அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல சொல்லிட்டாங்க அப்பறம் அவங்க சரி வேணாம் இகொஞ்சம் நாள் போட்டோன்னு சொல்லி தள்ளி தாட்டிவிட்டாங்க அப்புறம் இவன் என்ன என்ன நினைச்சன்னு தெரில திடீர்னு பத்து நாள் மெசேஜ் வரல கால் வரல ஏன் நான் ரிப் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கரா மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ணமாட்டேங்ரா கேட்டா நான் ஊருக்கு போயிட்டே அப்டின்டா திடீனு வந்தா பிரேக்கப் பண்ணிக்கலானா வீட்டுலயென்ன புடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி
ஏன் என்ன எதுக்குன் ரீசன் சொல்லலியா
வீஸ் என்னனே சொல்லமாட்டா இல்லங்க இப்ப அவ ஆன்லைன்ல ஆன்லைன் வருவா ஆன்லைன்லே தா இருப்பா நம்ம மெசேஜ் பண்ணா இருவது நிமிஷம் ஆஹ் இருவது நிமிஷத்துக்குமேலதா ஆவுது ரிப்ளை பண்ணமாட்டேற கேட்ட ஒர்க்லயிருக்கங்கரா வீட்டுல செரி என்ன பண்றேன்னு கேட்டா சும்மாதான் இருக்கேங்கர இப்படியுமா மாத்தி மாத்தி பேசும் எனக்கும் என்னடா இவ ஏதோ பண்றா ஆனா என்ன பண்றான்னு தெரியமாட்டேங்கதுனா என்னையவச்சே ஏதோ கேம் விளாண்ட்டுயிருக்கா
ஹ்ம் அது கூட தெரியாம நீங்க இருந்திருக்கீங்க
அதான் பாருங்க நானும் கொஞ்சம் விட்டுட்டேன் செரி சின்சியரா பண்ணலாமேன் பண்ணதுதான் இப்படி போயிடுச்சு அதுக்கப்புறதா இந்த லவ்வே வேணாங்கற இதுக்குவந்த
உம் உம் அத சொல் யாருமே உண் யாருமே உண்மையா இருக்கமாட் விட்டுறாங்கங்க இந்த காலத்துல உண்மையா இருக்ரதெல்லாம் நூத்துல பத்துதா
இருந்தாதா புடிங்கிட்டு போது அத இப்ப நான் அவ்வள மாரி ஃபேக்கா இருந்திருந்தேன்னா அவ்ளுக்கு ஏன்னா அவளும் என் இத டைம் பாஸ் தான் பண்ணிருக்க போல சார் நானும் அந்த மாரி டைம் பாஸ்கே பண்ணிரலாம்
இப்ப நம்ம பழகும் போதே தெரியும்ல அவங்க சின்சியரா இருக்காங்களா இல்லையா உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு
சொன்னா ரீ மேரேஜ் பிளானே அவதான் சொன்னா அதனாலதான் சரி இவளும் சின்சியரா இருக் பேச்சதான் நம்புனே ம் ம் ம் ம் நாலாம் அந்த பிளானே பண்ணல பிளான் போட்டது அவதா அப்படி சொல்லும் போது உங்களுக்கே ப்ச் பரவாயில்ல நம்மலே மேரேஜ் தப்பிக்கலாம் அவ எடுத்திருக்கா அப்ப அவ ஸ்ட்ராங்கா இருக்கா அப்ப நம்மளும் அதே மாரி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கே தோணும் அந்த கரும முடிஞ்சவ கடைசில இப்படி பண்ணுவானு யாருக்கு
இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம் எப்படின்னா வீட்டுல சொல்லாம சரி பாக்கலா
நான் இல்ல இல்லைங்க நான் எப்படின்னா அம்மா கிட்ட நான் எதையுமே மறைக்கிறதே இல்ல